ஹலோ
ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்க தோழி சாப்ட்டீங்ளா
இனிமேதா சாப்புண்ணோ நீங்க என்ன பண்ணியிட்ருக்கீங்க
நா சும்மாதா தோழி உக்கானுக்
இன்னக்கி என்ன சாப்பாடுங்க
காரக் கொழம்பு தோழி காரக் கொழம்பு முட்ட பொரியல்
வேற ஏதுவு நண்வெஜ் எதுவு செய்லையா
இல்ல தோழி நாளக்கிதா நான்வெஜ் செய்ணு அதுனால இன்னக்கி வெஜ்ஜு செஞ்சுட்டாங்க
உங்களுக்கு சமைக்கல்லா தெரியுமா
ம் சேரி தெரியுந் தோழி
என்னென்னல்லா சமைப்பீங்க
எல்லாமே சமைப்ப ஆனா மேக்சிமம் பிரியாணி அந்த மேரில்லா செய்ய தெரியாது
ம்
த்தபடி எல்லாமே செய்வ
இருக்கறதுலயே ஆனா பிரியாணிதா ரொம்ப ஈஸின் சொல்றாங்க இல்லையா
அது ஆமா தோழி ஆனா இப்ப எல்லாரு ஃபோன பாத்து செய்றாங்க நம்புளு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்கணு
போன வார வந்து அப்டிதா நா பிரியாணி செய்யறன் சொல்லி எ கணவர் வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு குடுத்தாரு அது நம்ம சொந்த க்காரவங்களுக்கு எல்லாருக்கு செஞ்சு குடுப்போ அப்டின் சொல்ட்டு பெரிய வட்டாவ வெச்சு சிலின அது கேஸ் அடுப்புல பெரிய வட்டாவ வெச்சு செஞ்சாங்க அது அந்த அளவுக்கு ஆனா சரியா வரல ஆ கொஞ்சம் பாதி வெந்தது பாதி வேகாததுமா இருந்துச்சு
ம் ம்
ஆ ஆனா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஆனா நெறைய பேருக்கு செஞ்சதுனால அந்த அளவு குவான்டடிலா அதிகமானதுனால அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்ச அரிசி வேகாத மாரி இருந்துச்சு
ஓகே ஏனா நம் தண்ணி நெறிய அதுக்கு அளவா உட்ருக்க மாட்டாங்க தண்ணி
ஆமா ரெண்டாவுது நம்ம வெச்சது வந்து கேஸ் அடுப்பு அதோட தன்மைங்கிறது அதுக் ஏத்த அளவுதான நம பானை வச்சா சரியா இருக்கு இது வந்து பெரிய வாட்டா வச்சோனா அது சரியா வேகல ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாம போயிட்டு அஹ் காசே ரொம்ப தண்டமா போயிட்டு அந்த பிரியாணி செஞ்சு
இப்ப நம்ப அடுப்புல சேத்து நா இதுவா இருக்குமே அடுப்புல செஞ்சுல்லால்ல பிரியாணிலா
அம்மா நம்ம இங்க வாடக வீட்டுல இருக்குறது துனால இங்க அடுப்பு அந்த ஃபெசிலிட்டில்லா இல்ல நம்ம எதுவு கிராமத்துல இருந்தோனா நம்ப கொள்ளையில அடுப்பு வெச்சு நம்ம ரெடி பண்ணலா
ஆமா நாங்களு அடுப்புலதா செய்வோ அப்டி ஃபேமிலியே நெறைய பேர் வந் தானா
நம்ம இங்க சின்ன வீட்டுல இருக்கறதுனால இது நமக்கு செட் டாகாது சரின்னு சொல்லிட்டு நா அடுத் த வாரொ கொஞ்சொ ஒரு அர கிலோ மட்டு சிக்கன் எடுத்து ஒரு சின்ன குக்கர்ல செஞ்சு பாத்தே போன வாரொ அவங்க செஞ்சுட்டு அந்த மிச்சா வச்சா மசாலா எல்லாத்தையு எடுத்து வெச்சு செஞ்சு பாத்தே அவ்வளோ ஒரு சு வையா வந்திருந்துச்சு நம்ம வந்து யதார்த்தமா செய்வோ ஏ டொ ப்ரிப்பேர் பண்ணாம நம்ப செய்வோ அது வந்து நல்ல டேஸ்டா மஞ்சு போய்டு
அதுவே ரிலேட்டிவ்லா வராங்க பாத்து பாத்து எல்லா மசாலாவு போடுவோ அப்பதா அ அப்பதா வேற எதுனா வேற மாரி எதுனா ஆயிடு உப்பு இருக்காது சாப்பாடு வேற வேற் இன்னுவாய்டு இது இதே நம்ப எதாத்தரமா செஞ்சு ஏனா தானுமா செய்வோ இந்த மசாலா போட்ருக்க மாட்டோ
எனக்கு அந்த அளவுக்கு செய்ய தெரியாது ஏன்னா என்னுடைய கணவரு வந்து ஒரு அ அ முன்னாடியே வந்து பிரியாணி கட நடத்திட்டு இருந்தாரு அதனால அவங்களுக்கு நல்லாவே தெரியு பிரியாணி செய்றதுங்கற து நல்லாவே தெரியு ஆனா எனக்கு வந்து அந்த அளவு குச் சே தெரியாது நா சும் மா நானு யூ டுயூப பாத்துதா பண்ணுன அவ்ங்க அன் போன வாரோ என்னென்ன செஞ்சாங்களோ அந்த மஸ் சால்னா இல்லனா கொஞ்ச வந்த இருந்துச்சி அத வச்சு நா செஞ்ச அவ்ளோ ஒரு சூப்பரா வந்துருச்சு
ம் ம்
எ கணவருக்கு ரொம்ப ப பிடிச்சிர்ந்துச்சு நல்லாருக்கு பிரியாணி சொல்லி சாப்டாங்க ரொம்ப விரும்பி சாப்டாங்க நம்ம எதார்த்தமா செய்றது நல்லா அமஞ்சு போயிடுது ஆமா அது எப்பிடி செஞ்சு பாப்போ அப்டின் சொல்லிட்டு ஏனா எல்லா மசாலாவுமே வாங்கி வச்சிருந்தாங்க ரெண்டாது எல்லா த இஞ்சி பூண்டு விழுதுல எல்லாமே அரச்சு ரெடியா இருந்தது அதனால செஞ்ச கொஞ் கொஞ்ச முடு முயற்சி பண்ணி பாப்போ அப்டின்ட்டுது பண்ணது தா
ஓகே ஓகே இப்ப நீங்க செஞ்சது நல்லா வந்துச்சா முயற்சி பண்றோ ஆனா அதுக்கேத்த தண்ணி நம்ம ஊத்தனுல தண்ணி ஊத் த்தனு ரைஸ் எவ்ளோ போறோமோ தண்ணி அவ்ளவ் ஊத்துனு அது லாஸ்டு நம்புளுக்கு ஞாபக இருக்க மாட்டிங்குதுல்ல
கண்டிப்பா அவங்கனா க தண்ணி எல்லா கரெக்டான பக்குவத்துக்கு தா ஊத்துனாங்க நம்ம அந்த அட்டா அந்த எடம் தா பத்தல அ ஒரு கேஸ் அடுப்புல வெக்க வேண்டிய அளவுக் பாத்திரம் வச்சோம்னா தா அது வேகறது கர சமமா வேகு இல்லையா அவுங்க வந்து பெரிய வட்டாவ வச் சோன ஒரு சைடு வெந்திருக்கு ஒரு சைடு அந்த கே சூடு வந் போகாத இடம் லா வேகல
ம் ம்
அப்டியே பாதி வெந்தது பாதி வேகாததுமா ஆயிட்டா இருந்தாலு பரவால்ல ஆனா டேஸ்ட் நல்லா இருந்
என்னா பிரியாணி சிக்கன் பிரியாணியா
ஆமா சிக்கன் தா செஞ்சிருந்தோ ஏனா இப்ப எங்க வீட்ல கொஞ்சோ ஹார்ட் பேஷண்ட்லா இருக்காங்க மட்டன் ஒத்துக்காது ஆ அதனால சிக் சிக்கன் எல்லாருக்கு சிக்கன் செஞ்சா எல்லாருமே சாப்ட்டு ட்டுருவாங்கன்னு சொல்லிட்டுதா ச சிக்கன் செஞ்சோ என்னது மட் டன்லதா கொழுப்பு அதிகமா இருக்கு இல்லையா அது வந்து டாக்டர் வந்து சாப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க
ம் ம்
ஆனா மோஸ்லி அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு எந்த பிரியாணி புடிக்கு ம
எனக்கு எல்லா பிரியாணியு புடிக்கு தோழி பீப் பிரியாணி ஆமா அதிகமா நா பீப் பிரியாணி தா சாப்டுவே
அது எப்டி கறி வந்து நல்லா சாஃப்டா இருக்கு
ஆ வேக வச்சுணு மட்டன் மாரியேதா இருக்கு வேக வெச்சிட்னு
உம்
வேக வச்சுட்டு அப்புறோ எப்டி பிரியாணி நார்மலா நம்ம செய்வோமோ அந்த மாரி செஞ்சிர்ல்லா
ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரையு மட்டன் சிக்கன விட அந்த பீஃப்ங்கிறது ரொம்ப சாப்ட்டா இருக்கும் அப்டின்னு சொ ல்லுவாங்க
ஆனா கொஞ்சு ஆம் இப்போ நம்ம அவுச்சிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு நம்ம அப்டியே காரு அப்டியே போடுவோம்ல ஒரு ஒரு வாட்டி எல்லாரு அப்படியே போடுவாங்க அவிக்காம அது வந்து எப்டி சொல்வோ ரொம்போ கஸ் ட்டியாயிடும் ஒரு மாரியாயிடும் இதுவே நம்ம அவுச்சி போட்டோம்னா கத்தா வந்துருக்கு நம்மளுக்கு சாப்பிட்டா வந்துருக்கு சாப்பிட சாப்பிட
உம்
அ அது நல்லா இருக்கு பீப் நல்லா இருக்கும் இந்த பிரியாணி அப்புறோ பிரான் பிரியாணி செய்வோ
அதுவு நல்லா இருக்குஅந்த பிரான் பிரியாணிங்கிறது கொலையாம நம்ம ச அது வந்து இந்த பெரிய பெரிய இரால் இருக்குமே அதுக்கு
ஆமா ஆமா இல்ல நாங்க சின்ன இங்க ஏன்னா சின்ன ஏரால தா வரு அதனால சின்ன ஏரா போட்டு செய்வோ பெரிய ஏரா வராது அதுக்குன்னு நம்ம கடைக்குதா போ முடியு இங்க எப்பனா ஒரு வச்சிதா வித்துன்னு வருவாங்க அதனால்ல நா வாங்கி செய்வோ அப்புறோ வேற இது பீப் அதா பீப் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒரு வாட்டி தா செஞ்சோ அதுவே அதா நீங்க சொன்ன மாதிரி வெறவெறையா வந்துச்சு எங்களுக்கும் கேஸ்ல
உம் அடுப்புல இருந்தா நா அது நாலா பக்கமு
போல ஆம் அடுப்புல மத்த பி இதே மாரி எல்லாமே அடுப்புலதா செய்வா அன்னிலருந்து பாத்ருவல ஆ மட்டன் அவ்ளோ வேஸ்ட்டா போச்சி சாப்பாடு சுத்தமா அப்டியே வேற வெதயா இருந்துச்சு
ம் எனக்கு அதே கவல தா ஏனா நம்ம பண குடுத் தே எல்லா பொருளு வாங்கி அது வேஸ்ட் டா இப்ப கண்ணுக்கு நேராவே வேஸ்டா போகும்போது ரொம்ப மனசு வந்து கவலையா இரு க்கு
ஆமா
என்னா பண்றது ஏனா ஏ கணவர் வந்து எனக் ஆமா கணவர் வந்து ஆசையா சமச்சி குடுத் ததுனால ஒன்னு சொல்ல முடில அ ஒன்னுமே சொல்லாம சாப்ட்டுட்டே எல்லாத்தையு ஏனா அப்றோ அவங்க மனசு கஷ்டமா பொயிடு இல்லயா
ஆமா ஆமா அவங்க ஆசையா செஞ்சு குடுக்குறாங்க
ஆமா அது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஜாம் ரெடி பண்ணாங்க தக்காளி ஜாம் பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது தக்காளி வந்து அவங்ச தோல் எல்லா நீக்கலானா டைரக்டாவே வந்து கட் பண்ணிட்டாங்க நாலா கட் பண்ணிட்டு நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துகிட்டாங்க அதுக்கு எடுத்து நாலா கட் பண்ணி கொஞ்ச கையாலயே பெசைஞ்சு தனியா வச்சுட்டாங்க அதுல வந்து தண்ணி கிண்ணி எதுவுமே விடாம ஒரு பாத்திரத்துல அந்த தக்காளிய போட்டு நல்லா கொஞ்ச வேக வெச்சாங்க சிம்லயே வேக வெச்சோன அது கொஞ்ச அந்த தண்ணி நல்லா பெசைஞ்ச ஒன அது கொஞ்ச நல்ல தண்ணி விட ஆரம்பிச்சுது அந்த நேரத்துல கொஞ்சம் பேரிச்சம்பழத்த வந்து அந்த கொட்டையெல்லா எடுத்துட்டு நைஸா கட் பண்ணி அதுல போட்டாங்க அதுக்கு ஏத்த அளவுக்கு ஜீனி ஜீனி இருக்குல்ல அதுவு போட்டாங்க போட்டுட் டு இந்த முந்திரிகள வந்து கட் பண்ணிட்டு அதுவு போட்டாங்க போட்டுட்டு அது அப்படியே சிம்முல வெச்சிருந்தாங்க கொஞ்சோ உப்பு போட்டுட்டாங்க
ஓகே அரைக்கணுமா லாஸ்ட்டு
அ
லாஸ்ட்டா அரைக்கணுமா மிக்சியில போட்டு
இல்ல இல்ல அதுதா நம்ம கையாலே பெசஞ்சுட்டோமே நம்ம கா பழுத்த பழமா இருந்தா இப்புடியே செஞ்சர்லா
அந்த முந்திரிலா சிஸ்டர் முந்திரிலா அப்டியே இருக்கும்ல
இல்ல அது நம்ம அந்த கடிச்சு சாப்புடுறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா அதுக்காகதா அப்புடி போடுவாங்க இது ஜாம் தான இனி ப்பு ஜாம் தானே
உம் உம்
அந்த தக்காளியில வந்து அந்த ஜீனிய போட்டோன்னா அது ஒரு மாரி ஜாம் பதத்துக்கு வந்துரு அந்த நேரத்துல முந்திரி போண் நம்ம கேசரிலா செய்யும் போது முந்திரி போடுவோ இல்லையா அந்த மாதிரிதாங்க இந்த ஜாமலையு முந்திரி போட் ட்டர்னு நம்ம ஒரு கடிச்சு சாப்பிடறதுக்கு கொஞ்சோ கிர்ஸ் ப்பியா இருக்கணு அப்டின்ட்டு
ம் உம்
அதுவு செஞ்ச இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனா வ
அது எப்படி சிஸ்டர் பிரியாணிக்குல்லா அது செய்வாங்களா
ஆமா எல்லா கடைகள்லயுமே அத குடுப்பாங்க இப்போதா வந்து அது ஜாமோட செலவு அதிகோ ஆகுறதுன்னு கடையில எல்லாமே நிறுத்திட்டாங்க நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது கடைகள்ல வந்து ஒரு பிரியாணி வாங்கனும்னா கண்டிப்பா இந்த ஜாம்ங்றது குடுப்பாங்க தக்காளி ஜாமங்குறது எல்லா
ஆமா ஆமா தெர்ல ஆனா எனக்கு தெரியல சிஸ்டர் ரைத்தா தருவாங்க கத்திரிக்கா பச்சடி தருவாங்க இந்த ஜாம்
அமா ஏனா பிரியாணிய வந்து தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா ரைத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்வீட்னஸ் க்காக அந்த ஜாம் குடுப்பாங்க தக்காளி ஜாம் இப்பனா யாருமே அது வைக்கிறது கெடையாது நம்ம வீட்டுக்குன்னு பர்சனலா செஞ்சு சாப்பிடுறதுனா சாப்பிட்டுக்கலா எனக்கு க வந்து ஆல்ரெடி இப்ப செலவினங்கல்லா கூடிட்டுல த அதனால யாருமே அத செய்யறதுல்ல பெருசா ஆனா அத நீங்க முடிஞ்சா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு சில நேரத்துல என்னன்னா கொஞ்சோ காய் தக்காளி வந்து செங்காயா இருந்துச்சுன்னா அத தக்காளிய வேக வச்சிட்டு அந்த தோலல்லா எடுத்துட்டு மிக் ஸ்சில போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு அதுல ஜீனி போட்டு ஜாம் செய்வோ
ஓகே ம்
சா நீங்க அது மாதிரியு செய்யலா எப்டி வேணாலு செய்யலா
இப்போ தித்திப்பு தித்திப்பா இருக்குமா சிஸ்டர்
ஆமா அந்த ஜீனி போடுறோம்ல அதுக்கு ஏத்த அளவுக்கு ஜீனி போடுறோம்ல்ல போட்டா ஜாம் சாப்புடுவோம்ல நம்ப நார்மலா பிரெட் டுக்கல்லா தடவி ஜாம் சாப்படுவோம்ல அது மாரிதா இருக்கு
ம் ம்
நல்லா இருக்கு சாப்ட்டு பாருங்க ஏன்னா பிரியாணிக்குன்னு சாப்புடும்போது அந்த செரிமானத்தன்மை கொஞ்சோ கூடுதலா குடுக்கு அதுக்காகதா அந்த இனிப்பு ஒண்ணு சாப்பிட்றது சரி தொடர்ந்து பேசலாம் அடுத்த பதிவில் பேசலாம்
ம் சரிங்க சிஸ்டர் ஓகே